ஹலோ ஆ ஒரே சவுண்டா இருக்கு
சவுண்டா இருக்கா
ஆமா சிஸ்டர்
நீங்க பேசற்து ரொம்ப ஸ்லோவா கேக்குது
இல்ல நீ உங்க பக்கோ சவுண்ட் இருகனல்ல நா பேச கம்மியா
வெளில கொஞ்சோ ஓன் பிஸ்னஸ் பண்றோ அப்பா கொஞ்சோ கட்டிங் மிஷின்ல எதோ பண்ணிட்டு இருக்காங்க அதனால அந்த அந்த நாய்ஸ் கேக்குது இப்ப ஓகேவா
இல்ல லைட்டா கேக்கற மாரி இருக்கு ஏன்னா சவுண்ட் கே ட்டா அவுங்க இது பண்ணிடுவாங்க சவுண்ட
இருங்க இருங்க நா வந்து ஆ இன்னோர் ரூம்ல போய் பேஸ்ற.
ஆ சேர்
அ ஹலோ இப்ப கேக்குதா ஹலோ அதுக்கு அது கொஞ்சோ லைட் டா கேட்டுட்டு தாங்க இருக்கோ நாங்க ஓன் பிஸ் னஸ் பண்றோமா வேல நடந்துட்டே இருக்குமா ஆ அதுனால இரும்பு கட வச்ருகோ அது எதாச்சு இரும்பு வண்டி கட்டுவாங்க அதுனால அந்த மிஷின் போட்டு கேட்டத்னால சவுண்டு கேட்டுட்டே இருக்கு
சவுண்டு கேட்டுதா
ஆ ஆ
ஆனா அதுமாரி பேசிருக்கீங்ளா ரிஜெக்ட் எது ஆவுலல்ல
ரிஜெக்ட்ன்னு ஆவலா இல்ல நீங்க எவ்ளோ நாளா பேசுறீங்க
நாங்க ஒரு டூ வீக்ஸ் ஆவுது
அமௌண்ட்லா கிரிடிட் கரெக்டா ஆவுதா
ம் நேத்து ஆயிடுச்சு
ஆ ஆயிடுச்சுன்னா ஓகேதா நா இப்பதா ஒரு நாலு நாளா பண்ணிட்டு இருக்கே
ஒன்னும் பிரச்சன இல்ல அமௌண்ட்லா வந்து
ம் என்ன படிச்சிருக்கீங்க
ஆ பி ஏ லிட்ரேச்சர்
ஆ கல்யாண ஆய்ச்சா
ம் மேரேஜ் ஆய்ச்
ம் ம் ம் பசங்க இருக்காங்களா
ம் ஒரே ஒரு பேபி
ஆ ஆ அப்றோ ஃப்ரெண்ஸ்லா எப்டி இருக்காங்க ஃப்ரெண்ஸ் கிட்லா பேஸ்வீங்லா
ம் பேசுவோ டெய்லியு பேசுவாங்க
ஆ ஆ நறைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லா இருக்காங்களா டச்ல இருக்காங்களா எல்லாரு
நறைய க்ளோஸ் ஃப்ரெண்டுலா இல்ல ஒரே ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு தா
அவுங்க கரெக்டா டச்ல இருக்காங்ளா
ம் இருக்காங்க
ஏனா நா முன்னாடி பேஸ்ன எல்லாருமே ஏ ஃப்ரெண்ட பத்தி நெறைய பேஸ்னாங்க
அப்டியா
அவ் அவுங்க ஒரு அக் கா ரொம்ப பீல் பண்ணாங்க ஏன்ட்ட அவுங்க சொன்னாங்க அவுங் க ரொம்ப சின்ன வயசுலருந்து ஆஸ்ரமத்துல ஒரு பொண்ண வந்து இருந்ததாவு அவுங்க ரொம்ப ஆ எல் கே ஜி யூ கே ஜிலருந்து அவுங்களுக்கு அம்மா இல்லயா இவுங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயி அந்த பொண்ணுக்கு ஆ எல்லாமே பண்ணி ரொம்ப க்ளோஸாருந்து ஆ இந்த பொண்ணு வந்து இந்த பொன்னோட அம்மா வந்து அவுங்களுக்கு சாப்பாட எடுத்துனு போய் குடுக்குறது அவ்ளோ க்ளோஸா இருந்தாங்களா அந்த பாண்டிங் ரொம்ப க்ளோஸாயி ரொம்ப புடிச்சு போயி கிட்டதட்ட பதினஞ்சு வருஷ்த்துக்கிட்ட எல்லா ஒன்னா படிச்சி காலேஜ் ஒன்னா படிச்சு எல்லாமே ஒன்னாருந்தாங்களா அவுங்க பஸ்ட் டிகிரி வரைக்கு ஹலோ
ஆ சொல்லு
ஆ ஃபஸ்ட்டு டிகிரி வரிக்கு ஒன்னா படுச்சுருந்தாங்களா செகண் டிகிரின்னமோது அவுங்க வெளியூர் போய் படிக்கம் போது அங்க வந்து கோயடா அது, இவுங்க படிச்சது ஃபஸ்ட்டு வந்து உமன்ஸ் காலேஜ் போல
ம் ம்
இ ஓ கோயட்ல ஜாய்ன் பண்ணி அங்க இருக்க என்விராய்மண்ட்க்கு ஏத்த மாரி மாரி போய்ட்டு மெசேஜ்ல்லா பண்றவங்க மெசேஜ் கொஞ்ச கொஞ்சமா கொறஞ்சுதா கால் கொஞ்ச கொஞ்சமா கொறஞ்சுதா அதுக்கப்பறோ அதல்லா சேரி செரின் விட்டாச்சா அதுக்கப்பறோ ஐ டி கம்பனில ஒர்க் அடுச்சு அங்க போயி ஆ ஐ டி கம்பன்ல கோ ஒர்க்கர் கூடயே லவ் ஆயி மேரேஜ் ஆயி எல்லாமே ஆய்டுச்சா இப் இப்ப வந்து சும்மா கால் இல்லயா மெசேஜ் இல்லயா எதுமே இல்லயா அவ்ளோ க்ளோஸ் பாண்டிங் நாங்க இப்ப நாங்க அப்டி இல்லவே இல்ல எல்லா அப்டிதா இருக்காங்கன் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க
நமக்கு அந்த அளவுக்கலா இல்ல நமக்கு இருந்து நீ சின்ன கொ கொழந்தைல இருந்தே நாங்க அப்ப இருந்து
நா நா எ அதே மாரி எனக்கு ஒரு ஃப்ரெண்டு் இருக்கா அது ரொம்ப நாங்க ரொம்ப எல் கே ஜி யூ கே ஜில்ல இருந்து இப்போ வரைக்கு க்ளோஸ் எதனா ஃபங்சன்னா நா போர்து அவ வர்ரது திருவிழானா நா அங்க போறது எங்க ஊர் திருவிழானா அவ இங்க வர்ரது அப்டி இருக்காங்க அவுங்க அப்டி சொல்லம்மோது கொஞ்சோ நமக்கே கவலயா இருந்தது இருந்தாலு சொ இல்லங்க இப்ப ஒங்க அப்டினா தப்பு சொல்ல வர்ல ஃபியூச்சர்ல மேபி எப்டி வேணா இருக்கலா நம்ம அட்ஜஸ் பண்ணிக்கணு நம்ம புருஞ்சுக்கணு அக்செப்ட் பண்ணி ஆ நெக்ஸ் டு போஹனு அப்டினு அந்தக்காக்கு அந்த அக்கா ரொம்ப ஃபீல் பண்ணாங்க நா அவ்ளோ க்ளோஸா இருந்தே எங்க அம் மா எங்க அம்மாவ எங்க அம்மா ஃபீல் பண்றாங்க அவளுக்கு நா ஒரு அம்மா மாரி சாப்பாடல்லா எடுத்துனு ஊட்டிவுட்டே இப்ப அப்டி இருக்காளே அப்டின்னு அவுங்க அம்மாவுமே வருத்தப்பர்றாங்களா அப்பில்லா சொல்னுருந்தாங்க ஏ ஃப்ரண்சு அப்டி கெடையாது அப்டீன்னா எல்லாருமே அப்டி இல்ல ஒரு ஒரு ரெண்டு மூணு பேரு ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரன்ஸ்சா இருக்காங்க நல்லா பேசுவாங்க அப்டி இருக்காங்க எல்லாருக்குமே அப்டிதாங்க நெறைய ஃப்ரண்ட்ஸ் இருப்பாங்க தா காலேஜு வரைக்கு விஷ் பண்ணுவாங்க பட்டேக்கு அப்பறோ நடூல கேப் ஆய்டுச்சுனா பர்ட் டேவ மறந்துருவாங்க விஷ் பண்ண மாட்டாங்க நம்ம அதல்லா அக்சப்ட் பண்ணி மூவ் ஆன் பண்ணி போய் தா ஆகணு
போயின்னே இருக்கணு நம்மகிட்ட யார் பேசுறாங்களோ அவுங்ககிட்ட பேச
அவ்ளோதா அந்த அக்கா கொஞ்சொ அத இதுவா எடுத்துட்டாங்க ரொம்ப ஃபீல் பண்ணிருக்காங்க போலருக்கு அதுற்க்காக அப்பறோ ஒங்க லைஃப்
ஏ ஃப்ரெண்டே அப்டி தா நாங்க ப்ளஸ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூலா ஒன்னா படுச்சோ
ம் ம் ம்
அவளனா குரூப்லேல்லா இருக்குறா ஆனா அவ எங்கள கண்டுபுடிக்கவே இல்ல அவளுமே செய்யறா இந்த ஒர்க்கலா
ஆ ஆ
நாங்க அவுங்க ஊர்லா போய் தங்கிருக்குறோ திருவிழாக்கெல்லா போயிருக்கோ அவுங்க வீட்டுக்கு அவளுமே இங்க வந்தனா இங்க ஹாஸ்டல்ல தா தங்கி படுச்சா வீட் இங்க
ம்
எங்க வீட்டில தா ஃப்ரெண்டு எங்க வீட்டில தா வந்து தங்குவா இன்னொரு ஃப்ரெண்டு க அவங்க வீட்டுலயு போயிடுவா ரெண்டு பேரு வீட்லயுமே வந்து வந்து போவா அவ கடசியில போயிட்டு எங்கள மறந்தே போயிட்டா
ஹம் பாத்தீங்களா ம்
ஆ ரொம்ப பத்து வருஷ கழிச்சு இப்பதா பேசுறா அவ
ம் ம் அவுங்களையுமே கொற சொல்ல முடியாது அவுங் ஒரு இன்டென்ஷனா நம்மகிட்ட பேசாமிருந்துருக்க மாட்டாங்க அவங்களோட பிஸி ஷெடியூல இருந்து ப்பாங்க அப்டியே மறந்துருக்கலா நம்ம அத சீரியஸ்ஸ எடுத்துப்போ சில பேர் அந்த அக்கா மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க கொஞ்சோ நமக்கே கவல ஆயிடுச்சு அப்புறோ லைஃப்ல்லா எப்டி போது உங்களுக்கு ஃபேமிலி ரன் பண்றீங்க ஒரு மேரேஜ் லைஃப்குள்ள இருக்கீங்க எனி அட்வைஸ் எனக்கு நா உன்னு மேரேஜ் எனக்கு ஆவல
அப்டியே சில
அப்டில்லா எது இல்லயா மேரேஜ் லைஃப்ல்லா பயப்படாம போலாமா புரியல
செரிக்கா நீங்களுமே கத்துகிட்டாப்புல
கத்துக்குன்னு நா உன்னு அதுல உன்னு என்டர் ஆவலயே
ஆவுங் ஆவுங் உங்களுக்கு எப்டி நல்லதா இருக்கா ஒரு ஒரு தொங்களுக்கு ஒருயொரு மாறி இருக்குல்ல
இப்பதா படிச்சு முடிச்சே அ ஒரு ரெண்டு மாச ஆவுது எம் பி ஏ முடிச்சு சும்மா ஜஸ்ட் ஜஸ்ட் ஃப்ரெண்டு சொன்னா சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கே
ம்
எப்டி அவங்க அலையன்ஸ் பாத்துட்டு தா இருக்காங்க வீட்டுல நா தா உன்னு ஒரு வருஷோ போட் டோ அப்பல்லா சொல்லிட்டு இருக்கே எப்டி இருக்குமோ ஃபேமிலி லைஃப் இது மேரேஜ் ஆகி அந்த லைஃப்குள்ள நம்ம மிங்கில் ஆயிடுவமான்ற ஒரு பயோ இருந்துட்டே இருக்கு எனக்கு எப்பயுமே அதனால அது போறதுக்கு ஒரு சின்ன யோசன இருக்கு அதனால செரி செரின்னு வேணானு இருக்கே எப்டின்னாலு பண்ணிதா ஆகணு
ஆமா
ஆ ஒரு வருசோ போட்டோனு சொல்லிருக்க ஆமா பாத்துட்டு தா இருக்காங்க உன்னு ஒன் இயர்ல முடிஞ்சிருன்னு நெனைக்கற ஸ்கூல் மெமரிஸ் காலேஜ் மெமரிஸ் ஏதாச்சு இருக்கா பெஸ்ட் மெமரிஸ்
காலேஜ்லா நா போல வெறு பிளஸ் டு வோட
ஓ முடிச்சுட்டீங்களா ஆ ஆ
க அது வந்து கரஸ்ல தா படிச்சே டிகிரி
ஆ ஆ ஆ நானுமே எம் பி ஏ கலஸ் தா கரஸ்ல தா முடிச்சே ம் என்ன சாப்பிட்டீங்களா
ம் சாப்டச்
ம் ம் ம் ம்
நீங்க என்ன சாப்பிட்டீங்க
நாங்க மீன் கொழம்பு வச்சங்க சாப்பிட்டோ நீங்க
நாங்க வெறு ரசசோ தா வச்சோ
ம் ம் ம் ம் சைடு டிஷ்ல்லா இல்லயா ஆ ஆ ஆ
ம் கொல்ல நடக்குது இல்ல
அப்றோ என்ன ஆச்சு சொல்லுங்கா சைலெண்டா இருக்கோ போல சடனா என்ன பேசதுன்னு தெரியாம நின்னுச்சு
ஒர்க் போறிங்களா வீட்டில தா இருக்கீங்களா
ம் ஒர்க்போ அது ஒரு பெரிய கதங்க ஒர்க் போற அப்டி சொல்லி நா சொன்னே ஓன் பிஸ்னஸ் பண்றதுனால ஓன் பிசினஸ் பண்றதுனால வேணா சொல்ட்டாங்க கடைல இருக்க வேலைய பாத்தாலே போது அப்டி சொல்லிட்டாங்க விட்டுட்டே அப்பா அம்மா கூட என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணிட்டு அப்டியே போகுதுங்க வெளிலல்லா வேற வேலைக்கு போ
வெளிலல்லா போயிட்டு வேலைக்கு போய் அலைய
அதுவு கரெக்
ஓன் பிசினஸ் தா கரெட்டு
ஓன் பிஸ்னஸ் தா கரெக்டு அதெல்லா உண்மதா ஹலோ
ஒரு சிலருக்கு செட் ஆவு ஒரு சிலருக்கு செட் ஆவாதுல
ம் ம் ஆமா ஆமா ம் ம் கரெக்ட் தா எங்க வீட்ல ஸ்ட்ரிடா சொல்டாங்க படிச்சு முடிச்சோனே வேலைக்கலா வேணா நீ ஆஃப்டர் ஆஃப்டர் மேரேஜ் உங்க வீட்ல போய் போய்கோமா அப்டின்டாங்க
அது நடக்காது
அது தெரில எனக்கு தெர்ல அப்டி சொல்லிர்க்காங்க அது என்னாகு
இங்கே இப்போதோ ஒன்னு சொல்ல அங்க போய் படிச்சுக்கமானாங்க
அ அ அ அ
வேலைக்கு போமா நா ஓன் பிஸ்னஸ்
ம் அப்டிதா எதுதுவான்தாலு அங்க போய் பாத்துக்குமா மாமியார் வீட்ல போய் பாத்துக்குமா அப்டின்றாங்க அங்க போனாதா தெரியு அங்க நடக்கற கத என்னன்னு தெரில போய் என்ட்ராயி பாத்தாதா தெரியும் கல்யாண ஆகி எத்தன வருஷ ஆகுது உங்ளுக்கு
இப்ப ஒன் இயர் ஆக போது
ஒன் இயர் தா ஆகுதா ஓகே ஓகே ம்
கே நெக்ஸ்ட் கால்ல பேசலாமா
ஆ ஆ பண்ணுங்க பண்ணு ஆ